ஹலோ நா பேசுறது கேக்குதாங்க ஒங்களுக்கு ஹலோ
ஆ
ஆ நா பேசுறது ஒங்களுக்கு கேக்குதா ஆ கேக்குது எனக்கு கேக்குது ஹலோ ஹலோ சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு மதிய உணவு சாப்ட்டு முடிச்சுடீங்ளா
ஆ சாப்டாச்சு நீங்க சாப்டிங்ளா
இல்லைங்க
ஓகே அப்போ கெளம்பி வாங்க ந்துருங்க சாப்பிடுறதுக்கு பேசாம
ஆ இல்ல வீட்ல இருக்கு சாப்றதுக்கு கொஞ்சோ டிலே ஆயிடுச்சு உங்ககிட்ட பேசிட்டு சாப்லா அப்டின்னு வெயிட் பண்றே சரி நம்ம இன்னைக்கு குழந்தை பருவம் அத பத்தி கொஞ்சோ பேசலாமா
கண்டிப்பா பேசல நிச்சயமா நிச்சயமா அதாவ்து கொழந்தை பருவம்ன்றத நெனச்சாலே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு நம்ம கொழந்தையாவே இருந்திர கூடாதா அப்டின்னு கூட ரொம்ப நாள் நெனச்சு பாத்துருக்கோ ஏன்னா ஒரு கவல தெரியாது வந்து கஷ்டம் தெரியாது என்ன நம்மளுக்கு சுத்தி நடக்குதுன்றதே தெரியாது ஒரு பருவ வரைக்கு நம்ம வந்து கொழந்தைங்ளா இருக்கும் போது நம்மளுக்கு வந்து கஷ்ட நஷ்டங்கள் துக்கங்கள் பயங்கள் சங்கடங்கள் எதுவுமே இருக்காது இன்னொன்னு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனா நம்ம என்ன தப்பு செஞ்சாலு எல்லாரு எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க கொழந்த தானு விட்டுருவாங்க
உண்ம உண்ம
நிச்சயமா அதனால அது கொழந்தை பருவம்ன்றது ரொம்ப ரசிக்கத்தக்க ஒரு விஷயம் இப்ப இந்த காலகட்டத்துல வந் வந்து நறையா பொம்மைகள் ஃபோனு லேப்டாப்பு டி வி அப்டின்னு எல்லாமே இருக்கு அனா நீங்க நானு கொழந்தை பருவத்துல இருக்கும் போது நம்ம வந்து என்ன சொல்றது பத்துல ஒரே ஒரு பொம்ம தா நம்மளுகு கெடைக்கு அது அதுவு வந்து ஒரு அஞ்சாறு வருஷமா கேட்டிருந்திருப்பீங்க நீங்களு நானு ஒரு அஞ்சாறு வருஷமா கேட்ருந்திருப்பே அதுக்கப்புறமா கடைக்கிற பொம்ம அது அத நம்ம பொக்கிஷமா வச்சுக்கிட்டு பாத்துகிட்டுருப்போ
உண்ம உண்ம நறையா தஸ் நீங்க சொன்னீங்க கரெக்ட்டு அந்த மாரி அந்த பொம்ம கூட நம்ம கேட்ட பொம்மையா இருக்காது நம்ம அண்ணன்களோ இல்ல அக்காக்களோ யாராவது அவங்களுக்கு கொடுத்த பொம்ம தா நம்ளுக்கு கடைக்கு நம்ளுக்குன்னு ஆசப்பட்ட பொம்ம வந்து புதுசா கூட கடைக் க்காது அது பழைய பொம்மைய வச் சி தா நாம விளையாடுவோ அந்த மாரி நீங்க சொன்ன மாரி இந்த குழந்தை பருவம்ங்கிறதே ஒரு இனிமையான ஒரு பருவம் தா சொல்லலா அந்த டைம்ல நம்மளுக்கு எந்த கஷ்டமும் தெரியாது எந்த ஒரு சோகமும் தெரியாது ஆனா இப்ப இருக்கிற பசங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இருக்கிற டைம்ல வந்து ஜாலியா படிச்சுட்டு இருந்தோ இப்ப இருக்கிற பசங்களுக்கு படிக்கி அப்டின்னு சொன்னாலே எனக்கு ஸ்ட்ரஸார்க் கு அப்டின்னு சொல்றாங்க பசங்க எனக்கு அத கேக்கம்போது ரொம்ப வியப்பா இருக்கு அது ஸ்ட்ரெஸுனா மொதல என்னன்னே தெரியாம நாம அப்பல்லா இருந்தோ இப்ப பாத்தீங்கனா அத வந்து அத சொல்றாங்க நம்மளோட குழந்தை பருவத்துக்கு இப் ப்பருக்குற குழந்தை பருவத்துக்கு நறைய வித்தியாசம் இருக்கு நீங்க சொன்ன மாரி நம்ம குழந்தை பருவத்துல பாத் பாத்திங்கனா மொபைல் கடையாது இன்னு சொல்லனும் னா எங்க வீட்ல டிவியே கிடையாது நா பத்தாவது படிக்கும்போது மட்டு தா எங்க வீட்ல டிவியே வாங்க கனாங்க அனால எனக்கு அது அதிகமா வந்து து ஆ வெளிநடப்பே எனக்கு தெரியாம நா வளந்தே ஆனா இப்ப பாருங்க நீங்க வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் இல்ல ஆ மூணாவது வகுப்பு படிக்கிற பசங் பசங்கள நீங்க போய் கேட்டா கூட அவ்ளோ டீடெல்லா சொல்லுவாங்க அதனால அந்த குழந்தை பருவம் இந்த குழந்தைப்பருவொ வந்து ரொம்ப வித்யாசமா இருக்குன் நா நெனக்கிறே நீங்க சொல்லுங்க அத பத்தி என்னனு
கண்டிப்பா நம்ம நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்ம நம்ம அந்த காலத்துல வந்து நம்மளுக்கு ஃபோன்னா என்னன்னே தெரியாது இன்ஃபேக்ட் நீங்களு நானு வந்து வேலைக்கு போம்போது தா நம்மளுக்கு ஒரு இந்த பட்டன் ஃபோனே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன் நெனை க்கிறே ஆனா இப்ப நம்ளுக்கு வந்து நீங்க ஒரு வார்த்த கரெக்டா சொன்னீங்க ஸ்ட்ரெஸ்டா இருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்த வந்து இப்ப வந்து கொழந்தைங்கள்லேந்து வயசானவுங்க வரைக்கு அத்தன பேருக்கு இருக்கு இதுக்கு முக்கியமான காரணொ நா என்ன நெனைக்கிறே அப்டின்னாக்கா அந்த காலத் துல வந்து நம்ளுக்கு வந்து ஃபிசிக்கல் வெளையாட்டு தா ஜாஸ்தியா இருக்கு நொண்டி ஆடுவோ அந்த து கில்லி ஆட்றது, கோலி ஆட்றது, அதுக்கப்றம் பல்லாங்குழி, தாயக்கட்ட இதெல்லா வந்து சம்ஹவ் ரிலேட்டட் வந்து எப்டின்னாக்க கணக்கு சம்பந்தப்பட் டமா இருக்கு இன்னொன்னு நம்ளோட திங்கிங் பவரு நல்லா ஒரு மோட்டிவேட் பண்ற மாரி இருக்கு அந்த மாதிரி வெளையாட்டு வகைகளே வந்து நம்மளோட ஒடம்புக்கு மனசுக்கு ஆரோக்கியத்த குடுக்குற மாதிரி தா இருந்தது ஆனா இந்த காலத்துல வீட்ட விட்டு பிள்ளைங்க வெளில வர்றது கெடையா மிஞ்சு போய் வெள்ல வந் தாலு வளையாட்றது கடையா வளயாட்னாலு அஞ்சு நிமிஷத்ல சண்ட வந்துருது வீட்டுக்கு வந்துர்றாங்க
உண்ம நீங்க சொல்றது நீங்க உண்மையா சொல்றீங்க இந்த விஷ்யொ வந்து நா ஒத்துக்குறேங்க இந்த விஷ்யொ வ ந்து எல்லா பசங்ளுக்கு உள்ளது இப்ப என்னோட குழந்தை பருவத்துக்கு இப் ப நீங்க சொல்றீங்கல நம்ப குழந்தை பருவத்துல வந்து நம்ளுக்கு வந்து வெளில வெளையாட்ற விளையாட்டு க்கள் நறைய விளையா ன்டோம் நீங்க சொன்ன மாரி அந்த கபடி வெளயாடியிருக்கே ஆ வந்து பல்லாங்குழி நீங்க சொன்ன எல்லா விளையாட்டுக்களுமே நம்ப விளயாடியிருக்கோ ஆனா இந்த காலத்து பசங்க பாத்தீங்கன்னா வெளில போறதே கிடையாது வீட்லயே உக்காந்து லேப்டாப் பாக்குறது மொபைல் பாக்குறது இப்டிதா இந்த பசங்க பாக்குறதுனால பசங்க ஒரே விஷயத்தையே நம்ப யோசிச்சுட்டு ஒரே விஷயத்த பண்ணிட்டே இருந்தா இப்ப ரொம்ப நேர நம்பளே மொபைல் பாத்த நம்ளுக் தல வலி வருது அப்ப அவுங்க அவ்ளோ நேர பாக்குறாங்க அந்த லேப்டாப் பாக்குறாங்கனா அவுங்களுக் அந்த தலவலிக்கிறது அது கொஞ்ச நேர கழிச்சு படிங்கன் சொன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ப்ப எதனால ஸ்ட்ரெஸ் வருதுன்றது தெரியுதுல்ல நம்பளுக் கு நம்பளுடைய வாழ் க்கைல வந்து நம்ப வந்து நல்ல வெளியில வந்து நம்ம விளையாடினோ நம்ம உடம்புக்கு அது ஆரோக்கியமா இருந்தது நம்மலோட குழந்தை பருவமே ஆரோக்கியமா இருந்ததுங்க மெய்னா சொல்ணும்னா என்னோட குழந்தை பருவத்துல எனக்கு அதிக் நிச்யமா உடம்பு சரியில்ல அப்டின்னு நா எனக்கு இருந்ததே கடையாது சளி பிடிக்கிறதோ ஜொரோ வரதோ எதுமே கடையாது ஆனா இப்ப பாருங்க ஏ பசங்க கொஞ்ச வெளியில போய் ஒரு சின்ன தூரல்ல நனைஞ்சிட்டாலே போது எனக்கு ஜோர வந்துருச்சு சளி வந்துருச்சி அப்டின்னு சொல்றாங்கல்ல அது உண்மதான
நிச்சியமா நம்மல்லா மழையில நனைவோ எல்லா பண்ணுவோ ஓடிபிடிச்சு விளையாடுவோ அந்த மூச்சு வாங்கி வாங்கி அந்த எக்சசைஸ் பண்ணும் போது நம்புளுக்கு அந்த வீசிங்கு கோல்டு ஏன்னாஸ் சுவாச பயிற்சி மாதிரி தான அது அது எல்லா நம்மளுக்கு வந்துர்து இப்ப கொழந்தைங்கல்ட்ட நம்ம இப்போ நீங்க சொன்ன எ எ விளையாட்டுகளு நா சொன்ன விளையாட்டுகளு சொன்னாக்கா என்னன்னு கேப்பாங்க நம்பர் ஒன் இன்னொன்னு வந்து என்னன் கேட்டிங்கனாக இந்த கேம் கேம்ல நா வந்து ஃபோன்லயே விளையாடிட்டேம்மா இங்க வந்து இந்த தாய கட்ட விளையாடு நாக் அ இல்ல இல்ல நா வந்து லூடோ விளையாடிட்டே சரி பரம பத விளையாட் டவா இல்ல இல்ல நா ஸ்னேக் அண்ட் லேடர் விளையாடிட்டே ஃபோன்ல சோ அந்த அந்த ஒரு என்ன சொல்றது பிசிக்கல் விளையாட்டுன்றதே இல்லாம போயிடுச்சு சுத்தமாவே இல்லாம போய்டுச்சு
அதா இந்த மொபைல்னு ஒன்னூ வந்ததுனால இந்த மொபைல் குள்லையே எல்லாமே அடங்கிடுச்சு
உ கண்டிப்பா
அதுதா உண்மயான விஷயோ எல்லா விஷயமு அதுதா இப்ப நீங்க சொன்ன உங்க பொண்ணு எப்டி சொல்றாங்கன் சொல்றீங்களோ அதே மாரிதா இவன்னுகலு ஏதாவது ஒன்னு சொன்னா நா இதிலே விளையாடிக்கிறே இதிலே விளையாடிக்கிறே அதயே பண்ற செஸ் போடு கேட்டான் வாங்கிகுடுத்தேங்க அந்த செஸ்ஸ விளையாடிட்ருந்தவே அத விட்டுட்டு அவ அங்க வந்து லேப்டாப் எடுத்து வச்சுட்டு இன்னொருத்த ஒரு ஏ ஐ கூட விளையாடிட்டு இருக்கா டே உ தம்பி இருக் கா நீ அவங் விளையாடுறான்னா அவனுக்கு சரியா விளையாட தெர்ல மம்மி இ நா அவ கூடையே விளையாடிக்கிறே அவ நல்லா பண்றா
ஆ அதுதா அதுதா ஏன்னா பிள்ளைகள் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல தனக்கு தேவையானத தான தானே தேர்ந்தெடுத்துக்குறாங்க நம்ம வந்து இதுல நல்லது இது இது கெட்டது அப்டின்னு சொன்னா அத கேக்க கூடிய நெலமயுலு இல்ல நம்ம அக்கம் பக்கத்து வீட்டார் நம்மளுக்கும் மேல இருக்குறாங்க நம்ம இப்ப வெள்ள அனுப்பி ப பசங்கள அனுப்பி விளயாட விடலனாக்கா நீங்க வேணா எங்க வீட்டுக்கு அனுப்புங்க நால்லா எங்க பசங்கள அனுப்ப மாட்ட நம்ம அவுங்கள கடிச்சு சாப்ட்ருவோ அவுங்க நம்ம புள்ளைங்கள பாத்துப்பாங்க அதனால இந்த அவுங்க பெரியவங்களோட சிந்தனைகள்னால அந்த ஒரு இருக்க மன இருக்கத்னால நம்ம பசங்களு சேர்ந்து பாதிக்கப்படுறாங்க நிச்சயமாவே அதுல ஆமா நம்ம வெளயாட விளையாட்டுக்கல்லா பாத்தீங்கனா நம்ம ஸ்கூல்ல எல்லா கூட போனோனாக்க நம்மளுக்கு பீ டி பீரியடுன்றது ரொம்ப கம்பல்சரியா இருந்தது நம்மளுக்கு ஆனா இப்ப வந்து நடைமுறைக்கு என்னன்னு பாத்தாக்கா டென்த் ஸ்டாண்டர்ட் வந்துட்டா இல்ல டுவெல்த் வந்துட்டு இல்ல எய்த்துக்கு மேல பி டி இல் அப்டின்னு ரொம்ப நிர்பந்தப்படுத்திட்டாங்க இப்போ சமீபத்தில் ஒரு செய்திகள் பாத்துட்டு நா ரொம்ப சந்தோஷப்பட்டே டிவியில அத நீங்க கவனிச்சிருப்பீங்கனு நெனக்கு இருக்ற பீ டி பீரியட் வந்து கல்வித்துறை அமைச்சர் தா சொன்னார் அதாவது பீ டி பீரியட் வந்து கண்டிப்பா மஸ்ட்டு இவுங்களுக்கு கெடயாது அவுங்களுக்கு கெடயாதுன்னு யார் ஒதுக்கப்படக் கூடாது நாங்க இதக் கண்டிச்சு கண்காணிப்போ ஏதாவது அத்துமீறல்கள் இருந்தா தண்டனை நிச்சயம்னாரு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்
ஆ அதுதாங்க ஏன்னா உடம்ப இப்ப பசங்க பொறுத்த வரைக்கு இப்ப நெறய பேர் பாத்தீங்கனா பிளாட்ல இப்டி இருக்குறதுனால வெளில போய் யாரு வெளயாடுறது கெடயாது பசங்கள நம்பியு யாரையு வெளில விட முடியல இப்ப நம்ம வெளில தெருவுல பசங்க விளயாடுறாங்க அப்டினு நம்ம விட்டு கூட ஐயோ கார் வருமோ பைக்கு வருமோ இப்ப நா உண்மையா சொல்லுன்னா என்னோட பையன ந வெளியில விளையாட விடணும்னு ஆசைப்படுவே ஆனா நா வெளியில விட்டுட்டேன்னா வச்சுக்கோங்கள நா ஐய்ஐய்யோ பஸ் வரு சாரி கார் வருமோ பைக் வருமோ ஏதாவது அடிபட்டுருமோ அப்பிடின்ற ஒரு பயத்திலே நம்ப இருக்கோ இதுவே நம்ம ஸ்கூல்ல பீட்டினா அவுங்க வந்து அங்க பாதுகாப் ப்பாவு விளையாடுவாங்க அதனால கம்பல்சரி வந்து பீட்டி இருக்கிறது ரொம்ப அவசியம் இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல்லே பாத்தீங்கன்னா அந்த மாரிதா சொல்றாங்க டென்த் போயிட்டா அவுங்களுக்கு படிக்கிறதுக்கு சிலபஸ் முடிக்க முடியல நாங்க அதனால பீட்டி வைக்கிறது இல்ல அப்பிடின்ற றாங்க அந் அந்த ஒரு விஷயத்த மாத்துறது அப்பிடின்னு சொன்னது நா ஆனா நியூஸ்ல பாக்கல நீங்க சொன்னது எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு அத கடைபிடிச்சா இன்னுமே நல்லா இருக்குன்றதா என்னோட அவுட் பிரமு
கண்டிப்பா இன்னொரு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம சின்ன வயசுல கொழந்தைங்களா இருக்குபோது அ விளையாடுன விளையாட்டுகள் வந்து நம்ம ஃபேமிலியோட நம்மள வந்து ரொம்ப இணைச்சிச்சி ஏன்னா பாட்டி வருவாங்க தாத்தா அ அவுங்குளுக்கு உக்கந்து பரமப்பதம் விளையாடுறது அ ஒரு பத்து பேரு சேர்ந்து வச் வச்சிக்கிட்டு கல்லாங்கா ஆடுறது அக்கம் பக்கம் வீட்ல இருக்கிறவங்கள்லா சின்னது பெருசு அத்தன பேரு சேந்து இதில என்னாகு எல்லாரோட நட்புறவுகளு ஜாஸ்தியாகு இப்ப வந்து நம் பசங்க என்ன பண்றாங்க கிளாஸ்லியே வந்து ஒரு பைய கூட ஒரு பைய பேசுறதில்ல ஒரு பொண்ணோட ஒரு பைய யாருமே யாரோடையுமே பேசுறதில்ல அந்த மன இருக்கம் ஜாஸ்தி ஆரறதுக்கு காரணமே இதுதா
ஏ பசங்களியு நீங்க ஏ வேற யாரையு சொல்றீங்க என்னோட பசங்களே நா எடுத்துக்கிட்டோம்னா வெளியில அதிகமா யார்கிட்டயுமே பேசுறது இல்ல அவுங்க பேஸ்ணுன்னா என்கிட்ட மட்டுதா பேசறாங்க என்னோட அம்மா கிட்ட பேசுறாங்க அவ்ளோதா மத்தபடி வெளியில பேசணுன்னா ரொம்பவு ஒரு மாரி பதடபடுறாங்க பேச மாட்டறாங்க அப் அவுங்க டீச்சரே சொல்லுவாங்க நீங்க அந்த மாரி இருக் க்காதீங்க பேச சொல்லுங்கன்னா நா பேசதா மேம் சொல்றே அவுங்கதா பேச மாட்டறாங்க அப்பிடின் நா நெறையவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கே அந்த மாரி அந்த குழந்தை பருவும் இதுவு நெறைய டிஃப்ரண்ட் இருக்குன்னு நெனைக்கிறே நம்ம நெறைய இந்த விஷயங்கள்த பத்தி
பேசியிருக்கோ ஆமா ரொம்ப சந்தோஷோ நிச்சயமாகவே நிச்சயமாகவே இன்னொரு தலைப்புல நம்ம சந்திக்கலா நன்றிமா வணக்கோ
வணக்கம்